இப்ப பாத்திங்க அப்டினா நல்லாருக்கோ தோழி அதாவ்து இப்ப மரக்கன்றுகள் வளர் து வளர்ப்பு அப்டின்றத பத்தி நம்ம பேசலாம் தோழி ஏனா இப்ப மரம் வள னா வந்து இப்ப பாத்திங்கனா நாளடைவுல அழிஞ்சிகிட்டே வருது இல்லைங்ளா அதனால வரக் தீமைகள் மற்றும் நன்மைகள பத்தி நம்ம கொஞ்ச தெளிவா பேசலா தோழி உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க
கண்டிப்பா தோழி இதுல வந்துட்டு ம் இதுல நம்ப வந்து உங்கோ உங்கோ குரல் வந்து எனக்கு சரியா கேக்குல கொஞ்ச பாத்துங்க அ இப்போ வந்துட்டு நம்ம இதுல தீமைகள் அதாது மரங்கள் இல்லனா நமக்கு தீம் அ நன்மைகள் என்னான்ன இருக்கு அப்டின் கேட்டா கண்டிப்பா அதுல வந்துட்டு அதுல ஒண்ணுமே கெடையாது ஏனா நம்ப பக் அந்த சாப்புர்றது சாப்புர்ற சாப்பாடா இருக்கட்டு இல்ல நமக்கு வந்து உடல்நிலை சரியில்ல அப்டிங்கறப்போ அத தயாரிக்கிற மருந்துகளா இருக்கட்டு இன்னு எவ்ளவோ இருக்கு அது எல்லாத்துக்குமே மொதல்ல தாவரங்கள்தா மொ மொதல் முதல் இடமே தாவரங்கள் தா இப்ப வந்துட்டு நமக்கு ஒரு ஒடம்பு சரியில்ல அப்டினாக்கா அதுக் கு அதுக்குள்ள தாவரம் வந்து கண்டிப்பா இருக்கு பூமியில ஆனா நம்ப என்னனா நம்ப அத வந்து ஒரு பெருசா எடுத் துக்க மாட்றோ ஒடம்பு செர்லையா ஒ ஒடனே மருத்துவமனைக்கு போணு ஆங்கில மருந்து வாங்கி சாப்புடணு அன்னைக்கே சரி பண்ணிணு அந்த மாதிரிலா நெனைக்கறோ இது வந்துட்டு நம்ம இப்டி மூலிகையா போகும் போது நமக்கு வந்து அந் அந்த பிரச்சன வந்து அ வேரோட சரியாகு சரியாக நாள் எடுத்தாலும் ஒரு வேரோட சரியா திரும்ப நமக்கு அந்த பிரச்சன வராது அந்த அளவுக்கு சரியாகிடும் அதே மாதிரி இப்ப இந்த ஒவ்வொரு தாவரத்திலயு நமக்கு ஒவ்வொரு நன்மை இருக்கு இப்ப இந்த தாவர வந்து வேஸ்ட்டா இருக்கு பா ச்ச இதுல ஒரு நன்மையு கெடையாதுங்ற மாரி ஒரு தாவரம் கூட கெடையாது ஏ அப்டினாக்கா இப்போ பெருசா ஒன்னு இல்ல இப்ப நம்ம வீட்ல வந்துட்டு ம் ஒரு வாழ மர வெக்கறோன் வெச்சுகோங்க அந்த வாழ மரத்துல பூவு காய் கனி அப்புற தண்டு அப்புற இலை இது அப்டின்ட்டு அதுல உள்ள எல்லாமே நமக்கு வந்துட்டு குடுக்குது அதுல எல்லாமே நமக்கு பயன் படக்கூடிய பொருளாவு இருக்கு அதே மாரி இந்த தென்னைமர எடுத்துக்லா தென்னைமர வந்துட்டு அந்த தென்னைமர மட்டை இருக்கில்லையா அத வந்துட்டு நம்ப சீவி நம்ப இந்த வீடு கூட் ட்டுவோ இல்லையா தொடப்போ அது அது செய்யலா அப்புற வந்துட்டு அந்த தென்ன மரத்த அப்டியே வச்சு அந்த கூர வீடு செய்றதுக்கு அது பயன்படுத்துவாங்க அப்புற அந்த தேங்காய் எளநீ அப்பறம் அந் அந்த குருத்து இது மாரி அதுல இருக்கற எல்லாமே நமக்கு பயன்படுது தில்லையா இத வந்துட்டு ஐ இதுல நமக்கு என்னது ஒரு எப்டி சொல்து பின்விளைவே கெடையாது நம்ப தாவரத்த வளத்தா நம்ம எவ்ளு நல்லா இருக்கலாங்கிறது இதுலியே தெரிது இல்லையா இப்ப நம்பளே ஒரு ஒரு பத்து தென்ன மரோ வளக்குறோ அப்ன் வெச்சுக்ங்க நம்ம அந்த பத்து தென்ன மரத்துல உள்ள தேங்காவ வந்து விற்பனை பண்ணலா இப்ப ஒரு தேங்கா வந்துட்டு இ இப் போன் ஒரு தே எங்க ஊர பொறுத்த வரைக்கு ஒரு தேங்கா வந்து அம்பது ருவா வரைக்கு விக்கிறாங்க அப்பிடி பாத்தா நம்ம ஒரு மரத்துலிந்து ஒரு தேங்காவே நம்ம அம்பது ருவாய்க்கு வித்தா கூட ஒரு ரெண்டு தேங்கா வாங் நூர்ருவாய்க்கு வந்திடுது அப்ப நம்ப எவ்ளோ அதுல லா பம் எடுக்லாம் பாத்துக்ங்க அதே மாதிரி அந்த மட்டையெல்லா கீழ விழுதா நம்ப அத எடுத்து அ அத சீ வி நம்ப அந்த அ வீடுது கூட்ற தொடப்பமா நம இப்ப வித்தா கூட ஒரு தொடப்பம் வந்து நுப்புது ருவா நாப்பது ருவா போது அந்த அளவுக்கு நம்ப அதுல நம்ப ஒவ்வொன்னுத்துலியு நம்ப எவ்ளோ முன்னேற்லாம் பாத்துங்க அதே மாதிரி இந்த ம் ம் சொல்லுங்க தோழி சொல்லுங்க
ஆமா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்டின்னாக்கா இப்ப தென்ன மரத்துல வச்சிகிட்டோ அப்டின்னா அ இளநீரா ரக்கட்டும் அதோட மட்டையாரு அதாவ்து குழந்தை பிறப்பதிலிருந்து அ இறந்து செல்வதர் வரை க்கும் அந்த தென்ன மரத்துல உள்ள அனைத்தையுமே பயன்படுத்துறாங்க ஒரு பொண்ணு பொண்ணு ஆகுறாங்க அ அப்டின்ற காலத்துல பாத்திங்கன்னா தென்ன ஓலையில தா வந்து அ கு இதுக்கு அவுங்குளுக்கு ஒரு மறைவிடம் க அதாவ் தென்னை ஓலையில செய்யறது அப்டின் சொல்லி அந்த காலத்துல வந்து கொஞ்சம் பாரம்பரியமா இருந்துச்சி அது மட்டு இல்லாம அ இபோ ஒ ஒருத்தவுங்க எறந்து போயிட்டாங்க அப்டினா அதுடைய குருத்துகள எடு த்து வெச்சி அது ஒரு ஒரு சம்பிரதாயம் செய்வாங்க அது போல அது ஒரு எள்நியாருக்கட்டும் வெயில் காலங்கள்ல அந்த ஒரு நேரங்கள்ல பயன்படுத்துவாங்க அதுடைய ஏ அதாவுது ஏனா ம் அ எ எழந்த ம ரத்துல சாரி அ தென்ன மரத்துல அதொடைய அது என்ன சொலாங் பதனி பதனி ரெடி பண்ணுவாங்க அ தென்ன மர பதனி செய்வாங்க கல்லு தென்னங்கல்லு செய்வாங்க அதோட மரோ விழுந்திருச்சி அப்டின்னா அத வ இ அந்த குருத்த கூட சாப்புடுவாங்க அந்த குருத்த கூட ட்டை குறைக்க போ குடி குறைக்கும் சொல்லிதா இந்த குரு கூட சாப்டுவாங் நால்லா சாப்ட்ருக்கே அது நாலா சின்ன பிள்ளைல எல்லா நல்லா சாப்ட்ருக்கே நல்லாருக்கு சாப்பறதுக்குமே
பா
அது மேல தென்ன மரத்துல கொ வளையக்கூய அனைத்து பொருளிமே பயன் ஒரு பொருளாதா அது இப்போ பாத்தீங்க அப்டினா இவள பாத்திங்கனாக்கா அதோடிய அதா எ தன் தென்ன மரோ மட்டும் நம்ப சொல்ல முடியாது இப்ப நீங்க சொன்னா மாரி வாழ மரோ எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழமரோ தண்டுல இருந்து இலை பூ காய் பழம் வரைக்குமே நம்ம பயன்படுத்துறோ அதுனால வந்து நீங்க அது அந்த இதையுமே நம்மோ வந்து மரோ வள வன வள இன்னோன் வந்து பெரிய பெரிய மரந்தா வச்சி வள க்கணு அப்படின் கெடையாது உ நம்ம வீ ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மரத்தியுமே நல்ல முறையி பாதுகாத்தோ அப்டின்னா க்கா மரம் வந்து நம்மளுடைய காலத்துக்கு
இப்ப வந்துட்டு நம் இப்போ நம்ம வந்துட்டு அதாவுது இந்த இது மாதிரி எப்பிடி சொல்றது என காய்க்கிற இது அதெல்லா விட்டு அதெல்லா விட இப்ப இந்த வேப்ப மரோ இருக்கில்லையா அதாவது அ இப்ப சொல்லுவாங்க அ கொழந்த பொறக்குன்னா போய் கோயில்ல போய்ட்டு இந்த வேப்ப மரத்த சுத்திட்டு வா கொழந்த பொறக்கு அந்த மாரி சொல்லுவாங்கில்லயா
ஆ அத பத்தி கொஞ்சு நல்லா தெளிவா சொல்லுங்க தோழி வேப்ப மரத்த பத்தி தெளிவா சொ
ஆம் அதுதா இப்ப இப்ப வேப்ப மரோத்துல வந்து அந்த அப்படி சொல்றாங்க இல்லையா உங்களுக்கு வந் அந்த பு மரத்த போய் சும்மா சுத்திட்டு வாங்க அப்டினு அது வந்துட்டு உண்மைல்யே அது வந்து அறிவியல் பூர்வமா அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக் அது எப்டீனா அந்த வேப்ப மரத்துல வந்துட்டு ம் அந்த இலையில உள்ள அதாவது அந்த நறுமணம்லா நமக்கு வந்துட்டு நம்ம வயித்துல எதாவ்து ப்ரெச்ச ன இருந்தா இல்ல நம்ம ஒடம்புல வேற எதாத் ப்ரெச்சன இருந்தாலு அது வந்து தன்னாலே சரியாகிடு அதனால தா இந்த வேப்ப மர்த்த சுத்திட்டு வந்தாலே அந்த ம் கொழந்த பொறந்துறுந்ட்டு அப்போ இப்போ வந்துட்டு அத வந்து எப்படி சொல்றன் தெய்வீ ம் எப்படி சொல்றது ஒரு ம் மூட நம்பிக்கியே வச்சிர்ந்தாங்க ஆனா வந்துட்டு உண்மையாவே இது இதுதா இதுக்கு காரணோ அதுக்கப்புறோ வந்துட்டு இந்த வேப்ப மரத்துல உள்ள பட்ட இருக்கில்லையா அத வந்துட்டு நம்ப அம் இப்ப எடையில கூட ம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு இது கொரோனான்ட்டு ஒரு இந்துச்சில்லையா அது வந்துட்டு அந்த வேப்ப மரத்தோட பட்டைய வந்துட்டு நம்ப அதுதா நம்ப அ இந்த நிலவேம்பு கஷாயமா வச்சு நம்ம குடிச்சோ அதே மாதிரி அதுக்கப் அப்புற வந்துட்டு அதுல உள்ள பூ இருக்கு இல்லையா அத வந்து வேப்பம் பூ ராசோ வச்சு குடிக்கிலா அது எப்படீனா அந்த அந்த பூவ போட்டு அப்புறோ அந்த அந்த சோம்பு சீரகம் மிளகு இது மாரி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வெச் சி நம்ப அத குடிக்கிறதுக்கு குடிக்கலா இது வந்துட்டு ம் அதாவ்து ரொம்ப எளிமியா தானே இருக்கு நம்ப இப்ப நம்ப வீ வீட்ல ஒரு வேப்ப மரோங்கிற்து வந்து எல்லாரு வீட்லயுமே ஒரு அத்தியாவசமா கண்டிப்பா இருக்கற ஒரு மரந்தா அதே மாதிரி ஆ அந் இது போட்டு நம்ப வந்து ஒரு எப்படி சொல் தினமு குடிக்கணுனு கூட இல்ல சும்மா எ மாசத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சா கூட போது
எது இது ஆமா இது எதுக்காக பயன்படுத்தணு அப்டின் பாக்குறோ அப்டின்னாக்கா நீங்க சொல்ற மாரி நம்மோ முதல்ல வந்து அ தேவையற்ற ஒரு கழிவுகளையுமே வெளியேக்கு அதாவது நம்ம ஒரு நாளைக்கி ஒரு வெந்தயமா இருக்கட்டும் சோம்பா இருக்கட்டும் சீரகமா இருக்கட்டும் அ அ இப்ப சீரகம்லா போட்டு குடிக்கிறோ அப்டீனா நமக்கு செரிமானத்துக்கு ரொம்போ ஒ ரு நல்லா ஒரு அ உ பொருளாவே இருக்கு சீரகத்தனுடய தன்மை அதனால நீ அத போட்டு கு குடிக்கும்பொழு து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ம் நல்ல முறையில வந்து உங்களுக்கு செரிமான ப்ரெச்சனை அப்டி இருந்தது அப்டின்னா சொல்லி வந்து தீர்ந்திறது ஒடனே
அதுக்கு ஆமா சரி அப்பறோ வந்துட்டு
வந்துட்டு சீரகம் வந்து நம்ம உணவுல நம்ம வந்துட்டு ரெகுலராகவே சேர்த்துக்கிட்டோ அதது தங் லது ஆமா உற வச்சி அந்த அந்த தண்ணிய கூட குடிக்கிறோ அப்டி நாலுமே வந்து சரியா வரு
இப்ப சீரகோன் எடுத்துக்கிட்டா கூட ம் நம்ம வந்துட்டு அத நைட்டு அ ஊற வச்சுட்டு காலையில அந்த சீரகத்த ந ம் நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோ இருந்தாலு காலைய அது கொதிக்க வச்சாலு செரி இல்ல கொதிக்க வெக்காம அப்பட அந் தண்ணி எடுத்துக்கிட்டோனாலே நம்ம வந்துட்டு இப்ப நெறைய அந்த இதெல்லாம் அதாவது நெறைய அழகு சாதனை பொருட்களல்லா பயன்படுத்துறாங்கில்லையா அது வந்துட்டு நம்ப தே தேவ்யே இல்ல இயற்கையாவே மொகோ வந்து அழகாருக்கு ஏனா வந்துட்டு அந்த சீரகோ வந்து ஒடம்ப்லுல்ல எல் லா ப்ரெச்சனைய்மே சரி செய்யு அப்ப வந்துட்டு தன்னாலே மொகம் வந்துட்டு ம் ஒரு பொலிவா இரு ப்போ அப்டின்னு சொல்லியிருக்காங்க தோழி இது மாரி மருத்துவர்கல்லாம் சொல்றாங்க தினமுமே நம்ம சாப்பாட்டுல தனியாவே அந்த சீரக தண்ணி வந்து எடுத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா நம்ம வந்து ஆமா தனியாவே நம்ம ஜீரக ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி அப்டின்னு நம்ம சாப்பிடுற மூலியமாவும் வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவ இயற்கையா கிடைக்கக்கூடிய அணைச்சு ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளும் கிடைக்கு அப்டின்னு நினைக்கிறே ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னா மரங்கள் சொல்றோ தோழி பாத்தம்னா அஹ் இவ ஊ முருங்கை மரம் ஒரு வீட்டுக்கு முருங்கை மரம் ஒரு தென்னை மரம் ஒரு வாழை மரம் இருந்தாவே அந்த பயன்பாடுகளும் ஒரு வாரத்திற்கோ அல்லது ஒரு மாதத்திற்கோ நம்ம வீட்டு இல்லையே நம்ம வந்து அறுவடை செஞ்சு நம்மளுடைய ஒரு நல்ல முறையில் பயன்படும் அப்டின்னு ஒரு முருங்கை மரம் வைக்கிறோ அப்டிங்கும்பொழுது அந்த முருங்கை மரத்தை பொறுத்தளவு அதுல கூடிய இருக்க கூடிய இலைகளா இருக்கட்டும் அல்லது காய்களா இருக்கட்டும் அஹ் அல்லது பூக்களா இருக்கட்டும் அத வைத்து அஹ் சாப்பாட்டுக்கு வேண்டிய அனைத்துமே தயார் செய்வதற்கு சிறந்த முறையில் இருக்கு அஹ் அதனால அது மாரி வீட்டுக்கு வேண்டு ஆ மூணு மரம் வச்சி வளக்குறதுனால நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வேண்டிய அனைத்தத்தையும் நம்ம பயன்படுத்தலா அப்டின்னு என்னுடைய கருத்தும் தோழி மீண்டும் அழைக்கிறேன் இனைப்புல நம்ம அத பத்தி
இப்போ வந்துட்டு நம்ப
இப்ப மரம் வளக்குறது மூலியமா அதுதா மழைகளுமே நமக்கு கிடைக்குது மரம் இல்லைன்னு நல்ல மழைகளே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அஹ் மழை பிரச்சனை அப்டின்றதுமே அதிக அளவுல இருக்கு இல்லைங்களா நன்றி தோழி
சேரிங்க தோழி நன்றி